வணக்கம் வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க நலமா இருக்கிங்ளா
ஆ நலமா இருக்கோ நீங்க
நா நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்கிங்க
சமச்சீட்ருக்கே தோழி சாப்டிங்ளா சமச்சீட்ருக்கே
என்ன சமையல் இன்னைக்கி
இன்னைக்கி சாம்பார் சாதம்
ம்
சாம்பார் சாதோ தோழி
உம் நல்லது நல்லது ஆ நா சாப்ட்டே
ம் சேரி தோழி
என்ன சமையல் பண்ணீட்ருக்கிங்க
சாம்பார் சாதோ செஞ்சீட்ருக்கே
ஆ வேரென்ன
வீட்ல எல்லா சமையல் தோழி அப்பல பாயசம் அப்பளம்
ஆ ஆ ஆ
இன்னைக்கி கொஞ்சோ விசேஷோ அதனால செஞ்செ
நல்லது
சேரி தொழி
எங்க வீட்ல சிவ இன்னைக்கி சாதாரண சமையல்தா புளிக்கொழம்பு கேரட் பொறியல்
சரி புளிக்கொழம்பு எப்படி தோழி செய்யறது
ஆ புளிய வந்து நல்லா ஊற வச்சுக்கணு நம்ம வந்து புளிப்பு வந்து நம்ம அதிக சேக்க வேண்டானா கொஞ்ச புளிய வந்து கம்மி பண்ணிக்கிட்டு தக்காளி இருக்குல்ல தக்காளிய கொஞ்சோ அதிகமா சேர்த்துக்கலா அதனால கொஞ்ச புளிய வந்து ஆ அதிகமா சேக்காம கொஞ்சோ நார்மலா சேத்துக்கலா ஊற வச்சிரனு ஃபஸ்டே ஊற வச்சுட்டு ச சிறிய வெங்காய இருக்குல்லையா அது நல்லா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி பூண்டு இது ரெண்டுமே வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்போட வந்து சூ ட்ட தணிக்கு அதனால இது ரெண்டு மே கொஞ்ச அதிக அளவுல கூட நீங்க பயன்படுத்திக்கலா ஆனா வெங்காயத்த வந்து நீங்க அதிக அளவுல பயன்படுத்தும்போது அது குழம்பு வந்து கொஞ்ச இனிப்பா மாறிடு அதனால அ வெங்காயத்த கொஞ்ச வந்து அதிகமாவு பயன்படுத்தாம குறைவாவு பயன்படுத்தாம நடுத்தரமா பயன்படுத்தினா நல்லது இதெல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலியில வந்து என்ன என்ன ஊத்திட்டு
ம்
அதுல வந்து சிறிது வந்து வெந்தயம் இருக்குல்லையா
ஆமா
வெந்தயமா ட பொறிக்க விட்டுட்டு அதுக்கப்புறோ அந்த வெங்காய ரெண்டுத்தையு போட்டு நல்லா வதக்கணு அதுக்கு இதே இருக்கும்போது கொஞ்சோ கருவேப்பில இருக்குல்லையா அது கொஞ்சோ ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கலா போட்டு நல்லா வதக்கி வத வதக்கிட்டு இருக்கணு நல்லா வதங்கினதுக்கு அப்புறோ ஆ கொஞ்சோ தக்காளி சடு இருக்கு இல்லையா தக்காளியு போட்டு நல்லா வதக்கணு நம்ம இங்க புளிய வந்து கம்மியா சேத்திருக்கிறதுனால அந்த தக்காளிய கொஞ்சோ அதிகமாவே போட்டுக்கலா ஏன்னா வந்து இந்த புலி வந்து வெயில் நேரத்துல வந்து உடம்புக்கு ரொம்ப சூட அதிகமா கொடுக்கு அப்டிம்பாங்க அதனால அந்த வெயில் நேரங்கறதுனால நம்ம புளிய கொஞ்ச குறைச்சிக்கிட்டு த காலிய கொஞ்ச அதிகப்படுத்திக்கிட்டு போட்டுக்கலா
அ சரிங்க தோழி
வதங்குனதுக்கு அப்புறோ தக்காளி நல்லா வதங்கணு சுருளா வதங்கனதுக்குப்புறோ அந்த புளிய கரைச்சி வச்சிருக்கோ இல்லையா அத நம்ம வடிக கட்டி இந்த குழம்புல விட்டர்னு புளிய நல்லா கரைச்ச சிட்டு வடிகட்டி விட்டுர்னு விட்டுட்டு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கொஞ்ச உப் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சோ கொதிக்க விடணு பச்ச பச்ச வட வர பச்சவாட வந்து போற அளவுக்கு கொதிக்க விடணு கொதிக்கிறப்ப கொதிக்கோ தே என்னென்ன காய்கறிகள்லா சே வேண்டுமோ அ உருளக்கிழங்கு இல்ல முருங்கக்கா இல்ல கத்திரிக்கா அல்ல பரங்கிக்காய் என்ன நம்ம கையில கிடைக்குதோ அத வந்து நம்ம சேத்துட்டு நல்லா ப்ப நன்றாகப் கொதிக்க விடணு ஆ கொதிக்க விட்டுட்டு அ கொதிச்சதுக்குப்புறோ நம்ப அடுப்ப ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதா சிறிது நேரத்துலயே இந்த சிறிது நேரத்திலேயே நம்ம வந்து இந்த உணவ வந்து தயார்படுத்திகிடலா நமக்கு ஒரு அவசரத்துக்கு நமக்கு வந்து உதவியா இருக்கு
அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு அப்புளம் பொரிச்சு சாப் ட்டா கூட நல்லா இருக்கு அப்டியே அப்பளோ வத்தல் அது மாரி வகைகள் அந்த இது இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்லா அப்டி இல்லன்னா பொறியல் மாரி பண்ணலா வாழைக்கா பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் அது மாரி எதாது ஒரு பொரியல நம்ம வந்து பயன்படுத்திக்லா இன்னு வந்து நம்ம வந்து ஆரோ ஆரோக்கியமா சாப்பட்ணு அப்டீன்னா முட்டைய கூட ஒரு ரெண்டு முட்டைய கூட வச்சு நம்ம சா
அ
சாப்ட்டுக்லா இல்லேனா ம் புளி கொழம்புக்கு என்ன தொட்டுக்க யூஸ் பண்ணுவீங்க பயன்படுத்துவீங்க
ஏங்க வந் அப்பளோ அந்த மாரிதா தோழி பயன்படுத்துவோ
ஆ வேறென்ன செய்வீங்க ஆ அ கூழ் வடவு மெதுவா ஆ அருமையா இருக்கூ நம்ம வறுவல் அது மாரி செய்யறத விட பொரியல் அது மாதிரி செஞ்சோம்னா இதுக்கு நல்ல ஒரு இணையா இருக்கூ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமால அருமையா இருக்கூ
ம் ம் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சமையல் செஞ்சீங்க எப்டி செஞ்சீங்க உங்களோட அனுபவத்த பகிர்ந்து கொள்ளுங்க
சாம்பார் செஞ்ச தொழி
ம் அதா எப்டி செஞ்சீங்க
பருப்ப நல்லா வேக வச்சுக்கணு தோழி
ஆ
அதுல அப்றோம் அதுல பூண்டு தக்காளி வெங்காயம் தான அப்டியே கட் பண்ணி போட்டுருணு தொழி
ம் ம்
அது நல்லா அது நல்லா வெந்ததுக்கு அப்புறோ அல வந்து மஞ்சித்தூள் அப்பறோ நம்மளோட பொடி ஈனம் சீரக பொடி இந்த மாரி பொடிய வந்து சேத்துக்கணு நம்ம என்னான பொடி பயன்படுத்துறோமோ அது நமக்கு தேவையானத உரிச் போட்டுக்கலா அல
ம் ம்
தென் அப்பறம் மெளகாத்தூள் அப்பற கொழம்புத்தூள் போ அ கொழம்புத்தூள் போட்டுட்டு கொஞ்ச நேர் நல்லா கொதிக்க வச்சிர் ணு அதுக்கப்பறோ புளி நம்ம தேவன்னா போட்டுக்கலா இல்லன்னா
ம் இல்ல கொஞ்சோ சிலது புளி சேத்தா வந்து சாம்பார் வந்து கெடாமல் இருக்குன் சொல்வாங்க
ஓ அப்பிடியா தோழி
சாம்பார் வந்து இல்ல புளிப்பு இருக்கு நம்ம புளிப்புக்கு வந்து தக்காளி கொஞ்சோ போட்டுக்லா இருந்தாலு சிறிது புளி ஊத்தனம்னா அந்த சாம்பார் கொஞ்சோ நீண்ட நேரோ வந்து இருக்கு கெட்டு போகாமல் இருக்கு அதுக்காகதா ஒரு ம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழோ அளவுக்கு இல்லன்னா ஒரு சின் ன நெல்லிக்கா அளவுக்கு புளியாவது சேர்த்துப்பாங்க உங்க வீட் ல அதுமாரி சேத்துப்பீங்ளா
ஆ சேத்துப்பே தோழி புளி சேத்துப்பே
ஆ ஆ என்ன காய்கறில்லா இன்னைக்கு போட்டு சாம்பார் வைத்தீங்க
முருங்கக்கா கேரட்
ஆ ஆ
இன்னைக்கு அவ்ளோதாங் தோழி போட்டே
செரி செரி
அத அப்டியே நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்பறோ புளிய ஆட் பண்ணீட்டு நல்லா கொதிக்க வச்சுருவ அதுக்கப்பறோ தாளிச்சு ஊத்தீரனு எண்ண ஊத்தி
என்னென்ன போட்டு தாளிப்பீங்க
கருவேப்பிலை கடுகு
ம்
ஆ அவ்வளோதான் தோழி வெங்காயம்
ம் ம்
அத போட்டு தாளிச்சி கொதிக்க வச்சிர்னு அவ்வளதா சாம்பார் தென் அதுக்கு தொட்டுக்கையா உருளைக்கிழங்கு வேணா சாப்ட்டுக்கலா டெஸ் ஆ
ஆமா சாம்பாருக்கு வந்து நம்ம சாம்பார் சாதம் செஞ்சம்னா அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சோம்னா அருமையா இருக்கும் அது ரெண்டு அது ரெண்டுத்தோட அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அதோட ஒரு அ ஒரு சின்ன அப்பள ஒரு சாம்பார் சாதம் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ஆ ஒரு அப்பளோ அ மூணு வச்சு சாப்ட்டோம்னா அதோட சுவையே தனி நீங்க எப்டி சாப்பிடுவீங்க
ஆ அப்டிதா தோழி அது பாயச எக்ஸ்ட்டா கொஞ்ச வச்சா நல்லா இருக்கு
ம் ம் ஒரு சுவை இனிப்பு இனிப்பு சுவையு தேவப்படுது தோழிக்கு
கண்டிப்பா அ உருளக்கிழங்க எப்டி நீங்க வந் டேரக்டா வேக வச்சுட்டு பண்ணுவீங்ளா இல்ல டேரக்ட்டாவே வந்து வறுத்துருவீங்ளா
டேரக்டாவே வறுத்துருவன் தோழி
ஆ ஒரு ஒரு உருளக்கிழங்க வந் து சிறிய துண்டுகளா கல நறுக்கிக்கிட்டு அப்டியே எண்ண ஊத் தி கடுகு பச்ச பட்ட மெளகா கொஞ்சோ சாரி கடுகு வெங்காயோ தக்காளி எல்லா த போட்டு த தாளிச்சுட்டு வதக்கிட்டு அதுக்கப்பறோ உருளக்கெழங்கையு போட்டு வதக்கிட்டு அதுல மசாலா ம தூள் போட்டுட்டு அப்டியே டே எண்ணெய ஊத்தி அந்த எண்ணெய்லே வேக வைக்கிற அளவுக்கு பண்றது அந்த மாதிரி மா பண்ணுவீங்ளா
ஆமாத்தோழி அது ரொம்ப சுவையா இருக்கு
ஆமாமா அது வந்து வேக வச்சோம்னா அதோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணில போயிடு அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு அவசர அவசர நெலைல சமைக்கிறோ அப்டின்னா இது மாதிரி பண்ணோம்னா நம்ம ளோட நேரமு மிச்சமாகு
ஆமா அது அது கொஞ்சொ சிரமமா இருந்தாலு இது கொஞ்சொ சுலபமா செஞ்சிர்லா தோழி
ஆமா அது நம்ப ம் அதுனா நம்ப அந்த உருளகெழங்குன்னா நம்ப வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்பறோ அத தனியா வ வடிகட்டி அதுக்கப்பறோ நம்ப இதுல எண்ண ஊத்தி வெங்காயோ தக்காளி எல்லா தாளிச்சு ஆ மசாலா பொருள போட்டு தாள இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ வேக வச்ச உருளக்கெழங்க வடிகட்டிட்டு இதுல நம்ப சேப்போ ஆனா இதுலன்னா நம்ம வேக வைக்காமலேயே அந்த வேக வைக்கிற நேரம் வந்து நமக்கு மிச்சமாகு ஓகே தோழி தொடர்ந்து பேசலா
ஆ நன்றி தோழி